சொல்லுங்க எப்டி இருக்றீங்க
உம் இருக்கேங்க நீங்க
நல்லாருக்கே வீட்ல எல்லாருக்காங்ளா அப்பா அம்மாலா
உம் எல்லாருமே நல்லாருக்காங்க அங்க வீட்ல எல்லாரு நல்லாருக்காங்களா
உம் நல்லாருக்காங்க உங்க ஊர்ல மழயா வெய்லுங்ளா
வெயிலில்ல அதல்லா செம்ம வெயில்
எங்க ஊர்ல இங்க அப்பப்ப மழை வந்துட்ருக்கு மேகமூட்டமாருக்கு
ஐய்யோ இங்களா அப்டி இல்லங்க காலேயில ஏழரைக்குல்லா வெயில் வந்துருதுங்க காலைல எதுக்கு வெயில் டீவ்னிங்கா இப்ப டைம் எத்தன ஆகுது இன்னு வெய்
ஆமா மணி அஞ்சர ஆவ போது
இன்னு வெயில் போகல ஆனா இங்க
உம் ஊம் இங்கலா இப்பயே கொஞ்ச வெயில் மறஞ்சு கொஞ்ச லைட்டா இருட்டாய்ட்ச்சி லைட்டாவே
இங்லா அப்டிலா இல்லங்க அப்டியே வீட்குள்ளர்ந்து வெளிய வந்தாலே கண்ணு கூசுது அவ்ளோ ஹீட் அது இல்லாம வீட்ல ஃபேன் ஆஃப் பண்ணி வச்சிட்டு போட் டம்னா அப்டே ஹீட்டா வருது காத்து கூட
உங்ளுக் கீழ்வீடா மேல் வீடா உங்ளுது
மேல வீடுங்க
மேல் வீட்ல கண்டிப்பா ஹீட் எறங்கு கீழ் வீட்ல தா உங்களுக் ஹீட் கம்மியாருக்கு
ஆமாங்க அப்டே ஃபேன் போட்டா அப்டே ஃபேன்லருந்து ஹீட்டா வருமா எதுக்குடா ஃபேன போட்றனுருக் கு எனக்குல்லா
உம் சூடா தா காத்து வரு கஷ்டமா தா இருக்கு அது ஒடம்புக்கு ரொம்ப கண்ணெல்லா எர் ரியு உங்களுக்கு
ஆமா நார்ம்லா பாடி ஹீட் பாடி என்து சோ அது இல்லாம இந்த ஹீட்லா இருக் கவே முடிலங்க
அப்ப நீங்க சொன்ன மாரி இப்ப நீங்க சொல்றது ஒரு பக்கோ பாத்தீங்கனா ஹீட் பாடியா இருந்தாவே வந்து நீங்க சொல்ற அந்த முடி வளர்ச்சி கம்மியாவு
மாங்க ஃபுல் ஹீட் பாடி என்து
அப்போ அதுக்கு தா வந்து அந்த சப்ஜா சீட்ஸு அந்த பாதாம் பிசின்லா அதிகமா எடுத்துக்கனு ஒடம்பு குளிர்ச்சியா இர்ந்தா தா உங்ளுக்கு வந்து இது அந்த ஹீட்டுக்கே பாத்தீங்னா முடி வந்து கொட்ட ஆரம்பிச்சிரு அதிகமா
ஓ அதுல்லாம தண்ணி இருக்குல்லங்க ஜில் தண்ணியே குளிக்க மாட்டே ஹீ அப்டி ஹீட்ல தா அப்டியே ஹாட் வாட்ரு தா குடி ல குடித்து குளிக்கவு செய்வே அதுல எல்லாரு சொல்றாங்க ஜில் தண்ணி ஊத்துனாதா முடிக்கு கூலிங்கா இருக்கு சூடா ஊத்துனா முடி
முடி ஸ்ட்ராமா அ முடி கொட்டு முடியோட அந்த முடியோட என்ன சொல்றது சாஃப்ட்னஸ் கொறஞ்சி அந்த முடிய கொஞ்சமா என்ன அ உங்களுக்கு ஒடய ஆரம்பிக்கு கொஞ்ச கொஞ்சமா சம்
ஆ கரெக்ட்டுங்க இப்டி தா எ முடி ஃபுல் முடியுமே அப்பிடி தா இருக்கு
அப்போ நார்மல் வாட்டர் தா நீங் குளிக்கனு ஐஸு ம க ஹாட் வாட்ரு குளிக்க கூடாது
ஒரு முடியே ரெண்டா ரெண்டா கட் பண்ண கட் பண்ண மாரி இருக்கு
அப்ப சோ சுடுதண்ணி தா
அதுவு கடைசி முடி மட்டு அப்டி இருந்தா ஓகே ஓகே நம்ம கட் பண்ணிக்கலானு சொல்லா இந்த ஃபுல் முடியுமே அப்பிடி தா இருக்கு
அதா இப்போ எனக்கே இப்போ உங்களோட பாருங்க இப்போ நீங்க சொன்ன வகைலக ஒரு கணக்கெடுத்து பாத்தா உங்க சாப்பாடு உங்க ரொட்டீனு நீங்க சாப்பட்ற ஐட்டோ அடுத்
ஓ எனக்கு வந்து எனக்கு நானே நெகட்டீவ்லா தேடி தேடி எ முடிய இப்டி வெச்சிருக்கே கரெக்ட்டா
பு யாரு உங்கள வெக்க தேவல்ல நீங்க நீங்களே ஆப்ப தேடி போய் ஒக்காந்துருக்கறீங்களே அப்டியு
ஆமாங்க நா இன்னு கொழந்தைலர்ந்து இப்ப வரை க்ளு ஜில் தண்ல குளிக்கவே மாட்டே எப்பயுமே ஹாட் வாட்டர்ல மட்டுந்தா குளிப்பே அது வெயில் கால்த்துலயா இர்ந்தாலு ஹாட் வாட்டர்லா குளிப்பே
இல்லல்ல ஹாட் வாட்டரு அதைவே கொறச்சிக்கனு நார்மல் வாட்ரு ஓகே அது நல்லத் தா ஒடம்புக்கு
ம்
நாலா பாத்தீங்கனா மோஸ்ட்லி என்ன சொல்றது டிசம்பர் நவம்பர்ல கூட இந்த பனி காலத்துல கூட எ நார்மல் வாட்ரு தா குளி அ குளிப்
ஐய்யோ அப்பல்லா எவ்ளோ கூலிங்கா இருக்கு தண்ணி
அது ஏ கேளுங்க நீங்க சொல்ற ஒன்னு இப்ப நா சொல்ற ஏ கேளுங்க எங்க எங்க வீட்ல ப ப ப பசங்க பை ய என்ன சொல்றது சாரி பாப்பா, ஒய்ஃப்லா வந்து சு அ ஹாட் வாட் தா அந்த டைம் குளிப்பாங்க பட்டு இந்த டைம் நா ர்மல் டைம்லு எல்லாமே ஜில் தண்ணி தா எங்க பாப்பாவே காலைல எந்திரிச்சானா அ ஷவர ஓப்பன் பண்ணா ஷவர்ல தா குளிப்பா எங்க பாப்பா மூன்ற வயசு பாப்பாவே ஷவர்ல தா குளிப்பா
ஐயோ ஆ ஹே எனக்குலா வாய்ப்பே இல்லங்க
இல்ல ஏனா கேளுங்க ஒன்னு உங்க முடி நீங்க சொல்றீங்ளா அடுத்து உங்க ஸ்கின்னு பாத்தீங்னா சீக்கிரமே வந்து ஸ் தோல்லா சுருக்கோ வர ஆரம்பிச்சிரு
ஓ இன்னமு இருக்கா எனக்கு ஃபேஸ்ல பிம்பிள் தாங்க நீங்க சொன்னீங்கல்ல சாய்பல்லவிக்கு ஹேர் இருக்குன் சொன்னீங்கில்ல சேம் எ என்னோட ஹேரு அப்டி தா இருக்கு ஆனா அவுங்கள்து வந்து மெய்ன்டென் பண்றதால கொஞ்ச நல்லாருக்கா என்து மெய்ன்டென் பண்ணா நல்லாருக்கு பட் மெய்ன்டன்
ம்
ஆ
அதா சொல்றேன்லங்க ஹாட் வாட்டர்ல குளிக்கிறத நிறுத்துனீங்கனாவே பாதி பிரச்சனை உங்களுக்கு சரியாயிடு உங்களுக்கு
அ
ஹலோ கேக்குதுங்களா ஹலோ உங்களுக்கு டவர் இருக்குங்களா ஹலோ